ப்ரோ நல்லா
ஆ
வெளாடுவா அப்டி இருந்தா ஃபோன் பண்றே எடுக்கல
ஆமா போயிருந்தே
ய ஏரிலா
அ
இந்த எரிங்க வேல வெட்டிக்கலா போவாத வெளாட போய் ம்
வீட்ல ஒரே கேள்வி எவ்ளோ சம்பாரிச்டு வந்த
யாரு வீட்டோவா
உம்
சொல்ல வேண்டி சொல்ல வேண்டியதுதான கீல விழுந்து வரி சில்ற வாங்கின் வந்தே
சந்தோஷம் மன நிம்மதி எல்லாமே சந்தோ சம்பாஷிணு வன்டந
சேர் செரி நாத்தி கெழமனால நாத்தி கெழமனாலே எவ்வளோ சம்பாரிச்சன்னு கேட்பாங்களா
ம் ம் பா
ரைட்டு
ஒரு வாட்டியா ஒரு வாட்டி நின்ன அவ்ளோதா என்ன தர எல்லா இருக்குறப்பா தொப்புனு தொப்புனு
நீங்க எல்லாமே உய்ந்து உய்ந்தூ வேலயாண்டீங்கல
ஒண்ணு இல்லடா ஒரு பாலு வுட்டே செரி வுட்டே நெக்ஸ்ட் பாலு கரெக்டா கையில பட்ட்டப்பட் விழுதுச்சு அதுலே கரெக்ட்டா
உம்
கால்ல பின்னாடி குச்சி பின்னாடி குச்சிடா முள்ளு குச்சி மாரி இருகீது அது மேல கால வச்சி இப்டி தடுக்கிச்சே தடுக்கினு இப்டி தொப்புன்னு விழுந்த பால் அப்டியே கை வுட்டு அப்டியே போது ஆ உச்சி கால்லயில செருப்பு போட்ட பெல்டு செருப்பு
ஆ அ
நார்மல் செருப்பு நா காலி அங்கே
அவ்ள்தா இஞ்சுரி ஹாஸ்பிட்டல் தா நெக்ஸ்ட்
விளாத்துக்கு போனா மட்டோ எப்புமே பெல்ட் சேர்ப்பு போட்டுனு போய்டுவ அப்போ தா நம்ளுக்கு கரெக்ட இருக்கோ ஏ ஓடத்துக்கோ செரி எல்லாத்துக்கோ
நம்மளா வச்சிக்கதே ஒரே செருப்பு தாண்டாப்பாய் அந்த கிராக்ஸு
கீராக்ஸ் சும்மா கிஞ்சிது அதா ஒரு கீராக்ஸ் விட்ட
அது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு நடக்கறதுக்கு
நார்மல் சேருப்பு எப்பனா நா வாங்கி போட்டுக்குது
நா கூட நார்மல்ல விட்டு வச்சிருப்ப கயணிக்கு போனோ நா போடுறதுக்கு
அது மட்டோ யூஸ் பண்ண நார்மல் கயினிக்கு போத்துக்கு மட்டோ அது அப்பப்ப அந்தக்குது
உம்
அஞ்சிரூபா கூடுத்து பேவீகூக் வாங்கிடுவ அப்பப்ப அப்பப்ப எப்பாப்போ அறுதோ அப்பப்ப ஒட்டிஓட்டி யூஸ் பண்ணுறது ஆ அ
நம்மதெல்லா நார்மல்லா அர்த்தே போட்டுருவே அர்த்து போட்டு புதுசுவாங்க மூணு ம ன்த்கு ஒரு வாட்டி வாங்க ஏப்புமே
ஆ
ரெண்டு செருப்பு வச்சிருப்பே அதுல ஒண்ணு அர்த்து போட்டே இப்ப கையல வேல இல்லையன்னு வாங்காத இருக்க இன்னோ
ம் ஃபர்ஸ்ட் எல்லா அந்த மோந்தர மாரி இது மாரி ஓரு செருப்பு வந்து பாத் தியா ப்ளக்கு ப்ளக்கு ப்ரவுன்னு
ஆ பிளாக் அண்ட் ஓய்ட்டு் ப்ரவுன் அண்ட் ஓய்ட்டு அதானே
ஆ ப்ரௌவுனு ஆ ப்ரௌவுனு பிளாக்கு ஆ அந்த மாரிதா
ம் அதெல்லா கால்ல க்ரிப்பே நிக்காதேட அப்பா
அது நிக்காது சும்மா போட்டுன்னு சுத்தலா அவ்ல்தா
அது அப்ப அந்த டிரெண்ட்டு சும்மா சீனு
அது வந்து வாங்குன நானூர்பா குத்து அந்துச்சி ஒரு பக்கோ லைட்டா அந்துச்சி ச்சி பே தச்சினு வர்லானு போய் பாத்தா செருப்பே காணோ குப்ப தொட்டுல போட்டாங்கலானு என்னனு தெர்ல வெளிய தூக்கிவாஷ்டங்களானு தெர்ல அந்துச்சன்னு ம்மோ நானூ வாம்மாறே அதெல்லா எத்து எங்கியோ போட்ட எல்லா தெரியாது நீ எங்கனா போட்டு போவ உக்கு எடுத்து வைக்கனுமான்றங்க
ம் ஹ்ம்
இவ்ளோ நேர என்னா தூங்கிட்ருந்தியா என்ன
ஆ
சும்மா இருந்தாய என இவ்வளோ நேர
ஆமாம் ப்ரோ நா ஃபோன் பண்ணே நீ எடிக்கல சேரி நீங்க பிஸியா இருப்பீங்கிட்ட விட்டே விளாட போயிரபே பிங்க எப்டியா இருந்தாலு
அஹன் நா பஃர்ஸ்டே சொன்னே நா விளாத்துக்கு போனா போவான்னு
சேரி நீ ஃபோன் பண்ணி நா ஒரு பத்து நிம்ஷ கழிச்சு பண்ணிருப்பனா அதுக்குள்ளயே வாடா விளாட போயிட்டீங்க
பத்து நிம்ஷமா நா கரெக்டா ரெண்டர மணிக்க நா போய்ட்டே க்ரவுண்டுக்கு
நா மூணோ மூணு பத்துக்கு பன்னென்ன நெனைக்கிரே
நாங்கோ ரெண்ட்ரா மணிக்கே போய்ட்டு க்ரவுண்ட்ல உக்காந்துட்ட அங்க ஆளுங்க வந்துட்டாங்க வந்த போ எல்லா போய் ஸ்டார்ட் பண்ட்டோ
ம் ம்
இதுதா நானு
எங்க ஊர்லலா க்ரௌண்டே இல்ல கைனிலதா போய்
ஃபர்ஸ் நாங்களு அப்டிதா ஃபஸ்ட்டுல்லா கைனிலதா ‌ போய் விளாடுவோ பக்கத்துல ஏனாவ ஒரு கைனி கலியாக்குதா அப்டியே நாங்க தண்ணி ஊத்தி கிளீன் பன்னிட்டு நாங்களே ரெடி பண்ணி விளாடுவோ
தண்ணி ஊத்தி எல்லா கிளீன் பண்ண மாட்டானுங்க சும்மா மாம்டில லைட்டா சேதிக்கி பீச்சு மட்டு ரெடி பண்ணி விளாடுவானங்க
பிச்சு நல்லா நார்மளாத்துக்க தண்ணியில ஊத்தி கொத்தி அப்டி இப்டி பண்ணுவோ
ம் கைனிகாரன் சும்மா இருப்பாங்களாப்பா
ஆமா டேய் இரு ஒரியொரு நிம்ஷோட
ம்
கேக்குதா கார்த்தி
ம் ம் கேக்குதுற கேக்குதுற
இல்லடா ஒரு ருப்சிட்டு போற்த்துக்க ஆள வர்சொன்னா அதா நாளைக்கி வாறாங்க நாளைக்கி வேற ஃபோன் பண்ணனு
என்னது
ருஃப்சிட்டு
எது வீட்டுக்கா
ஆ பக்கத்துல சின்னதா பாத்ரூமா ஸ்டோர் ரூம் மாரி கட்டுறோ அதுக்காக
ஆ ஹ வசதிதா
வசதிதா எல்லாமே வசதிதா அதுக்கு காசு போட்டாதா ஒரு லட்சம் ரூபாய் செலவாகதுகு அதுக்கே
வா அதா வச்சதுதா
ஏய் ஒரு லட்சமா செலவாககுது அதா வசதிதா ஒரு லட்ச தாண்டி போதானு தெர்ல அதுபாட்டு போய்னு இருக்கு
நய் எப்டி
ஒரு பாத்ரூம் இல்லடா எங்களுக்கு அனால செரி அதுல பாத்ரூம் கட்டு
ம்
ஒரு வீடு மா அது வீடு மாரி யூஸ் பண்ணிக்ளா
ம் ம் ம் ம்
மேல பாத்ரூம் அந்த மாரி யூஸ் பண்லா ஹால்லே பாத்ரூம் அவள்தா யூஸ் பண்லா எப்பவேனா யூஸ் பண்ணிக்லா ஆ
அட்டாச்சி பாத்ரூமா
அது வீடா தங்கன்னா அட்டாச்சி பாத்ரூமு இல்லியா ரெஸ்ட் ரூமு அவுள்தா
ம் எப்மே தேவை எதுகோனாலு கேக்குதா சேரி மயகால வந்து ரொம்ப கஷ்ட படணு வேஸ்டனே இல்ல
ம் ம்
இப்பல்லா எல்லாமே ரெஸ்ட் ரூமு கட்டாங்கல்லணா உங்க சைட்ல எல்லாமே ரெஸ்டும் கட்டி வச்சிருக்காங்க ஆமா
ம் நாங்களே இப்பதா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குள்ளதா கட்ருக்கோ
ஃபஸ்ட்டு எல்லா இயற்கைதா அவ்ளதா இயற்கை என்னா பண்ணதுப்பா
ஆ வசதிதான்ப்பா
எல்லாத்துக்கு ஒடே நீங்க கட்டுங்கா நீங்க கட்ட வசதி அவ்ள வசதி வந்த கட்டி முக்கி எல்லாத்தியு முஸ்டிங்கோ நா இப்பதா ஆரம் முக்கிறோ
இப்ப எல்லாமே ரேட்டு கல்வி
எல்லாமே அதிகன்டா
எல்லா கட்டி முடிச்சுட்டீங்ளா இப்பதா கட்ட போறீங்களா சீட்டு மட்டு போண்ணுமா அ
சீட்டு போட்டு பூசு வேல பண்ணு அவ்ளதா அந்த கம்பிலா வக்கூடா இந்த இந்த ப்ளா இந்த ப்ளாக் கல்ல இது பாத்தியா ஆளாபிளாக் ப்ளாக்
ஆளாபிளாக்குலய ஆ
அந்த கல்லு வச்சு நாலு நாலு பக்க செவுரு எழுப்பிட்டோ
நாங்களு அப்டித்தா கட்ணு இது பில்லர் எல்லா ஊத்தி அததா பண்
ஆ ஆ கம்பிலா வச்சு ப்பால மாமா சொன்னாரு அப்பவே கம்பி வச்சு போட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உயாது என்னது ஆமா அவ்ளோ பட்ஜெட் நம்ள கிட்ட இல்ல
ம்
நம்ம ஏதோ ஒன்ன யூஸ் பண்ணட்டா நம்ம ஏதோ தேவைவிக்கி யூஸ் பண்ண போறோ
அதுக்கு மட்டும் டைல்ஸ் ஒட்டணு டைல்ஸ் நா ரேட்டு கம்மிதா ஒரு மூணாய்ருபா அதுக்குள்ளயே முட்ஞ்சிடு செவுரு எல்லாத்துக்கு டைல்சு போட்டா ஒரு ஆராய ருபா பத்தாய ருபா கேப்பா
அதுல்லா நம்ளே ஒட்டிக்கினு அதுதா எங்க மாமா வந்து பூசுவேலல்லா செய்வாரு
ஆ அதுக்கு ஒட்டுறதுத்கு அந்த மிஷின்ல வச்சுக்கிறார அவரு
அ மிஷின்ல தேவலடா இது கட் பண்ணது அப்டியே இது பண்ணி அப்டியே ஒட்ட வேண்ட்தா
ஆ டைல்ஸ் கட் பண்ணாத அப்டியே கையிலேயே ஒட்ச்சி கைய்லியே
அவ்ளோதா ஒட்னு போயினே இருக்கு பீஸ் பீஸா ஒட்டுவோ
என்னாடா சைட்ல அந்த சைட்ல மட்டு தான்டா எது அதுக்கு மட்டு தான்டி மிஷின் தேவ மெயினா
அது டைல்ஸ்ச கட் பண்றதுக்கே நீட்டா ஒண்ணு வச்சிருபாருடா
நீடா அந்த ரெட் கலர்ல அதா சொல்ற
ஆ அதா அதா அதுல கட் பண்ணி கட் பண்ணிதா ஒட்டுவானுங்க
ம் அது அது வந்து என்ன சொல்றது சைட்ல சைட்ல மட்டு தா இது ஆவு
ஆ அது ஒட்றத்துக்கு ஒரு நாலு மூட்ட அஞ்சு மூட்ட சிமெண்ட் கேப்பானுங்க
அதுக்கேவாடா
ஆமா நீ நார்லா தர போட்டுறல்ல அது மேல மறுப்டியு சிமெண்ட் போட்டு இதுதா பண்ணி ஓட்டுவானுங்க
பாக்கலா எவ்ளோ சீக் இது இப்பத்திக்கு ஒரு லட்சோ ருபா மேல போய்ங்குதே எங்க போய் நிக்குமோ
ம்
எங்க போய எண்டிங்ல முடியுமோ ரெண்ட் லச்சம்ல முடியுமோ மூணுலட்சமா முடியுமா
அவள் தா செலவு பண்ணி வச்சு என்ன பண்ணப்போறே காச சொல்லு
அந்த துட்டே இல்லையே காசு பட காசு அத சேத்து வச்சு க கரசுல போட போறே அது கட்ருவே
அ
அதுக்கே டுவெண்டி நாளைக்கு பொய்ட்டு அட்மிஷன் ஃபார்ம்ஃபில் பண்ணி குடுத்துட்டு அது பம்
சேரி சேரி ஃபில் பண்ட்டு பிளிப்கார்ட் போவீங்ளா இல்ல இப்படி வந்துருவீங்ளா
என்னதுறா
பிளிப்கார்டல காசு கே்க போப்ஸபோறே நீங்ள அப்டியே போவீங்லா வந்து
போய்ட்டு ஃபில் பண்ணி குட்த்துட்டு வீட்க்கு வந்து அது எட்த்து போய் கேக்கணு நைட்டு போய் கேக்கணுமா எப்டினு தெரில்ல நைட்டு கேட்டு கூட பிரியாணி வந்து சாப்டுவாங்க நைட் பிரியாணி இப்பதாண்ஞ கூட்ரோட்ல
அ அந்த பிரிஜ்ஜாண்ட
அ அங்குட்டு சாப்ட்டா சாப்டுவானுங்க
அதுன்னெடா நார்மள தாண்டா இருக்க போகுது அவுன்க சும்மா நைட்ல போறே நைட்
அன்லிமிட்டற்றா ஒண்ணு நா என்ன தெரியுமா பண்ணுவா
ம்
ஆளுக்கு அம்பது ருவா ஷேர் பண்ணி அப்டியே ஒரு பிரியாணி வாங்ரது
அத பாக்க மாட்டானுங்க
நம் தனிய போய் சாப்புட்லா தனிய உக்காந்து சாப்புட்லா சொல்ட்டு உக்காந்து சாப்டவேண்டியதா டே அவனுக்கு அவ்ளோ வேல இருக்குன்டா டே பாக்ரதுக்குன்னு தனியா ஒரு ஆள் போட்னுமாடா டே
ஆ சொல்லி
நீயே சொல்லு பாக்த்துக்குனு தனியா ஆள் போட்டா அவளுக்கு ஒரு ஐநூருபா குடுக்கணும்
அது கூட்டோ வந்து தெரியாது
கூட்டமா இருக்குது எப்பமே கூட்டமா தான்டா இருக்குது அ கார்த்தி
உம்
நிச்சமா ஏ ஷால ஷாப் இப்ப ஒண்ணு இல்ல ஒருத்தங்கிட்ட காசு ஒருத்தங்கிட்ட காசு இல்ல ஷேர் பண்ணி சாப்டுங்கோ சாப்டுங்க சாப்ட்தா நீ வாடா உம்
ரேட்டு் எவ்ளவு போட்டு வச்சுருந்தேக பரவால்ல எல்லாத்துலயும் அதே ரேட் தான
நல்லா ஓதுரா கத்தியானா பத்து ம ஏ எத்து மணிக்கு ஏழு மணி ஸ்டார்ட் பண்றாங்கோ பத்து மணிக்கல்லா முடிச்சுட்டா அ வீட்டுக்கு போயிடனும்
அவேன் சம்பாறிப்பா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிர ரூபாய் லாபமா
உம் உம் பஸ்லாரி எல்லாமே போறவங்க எல்லா வாங்கி சாப்ட்ருவா
உம் உம்
லாரி தான நிறுத்தி சாப்தா தம்பி கொஞ்சோ இது கொஞ்சோம் பார்சல் குடுக்கணு
பார்சல் எல்லா அன்லிமிடெட் கெடையாதுல்ல
ஆமா பார்சல் வந்து எம்மே பார்சல் லிமிட்டுதா உனக்கே தெரியுமாண்ணா
கேக்குறே பார்சல் எஸ்ட்ரா காட்றானுங்களானு
எஸ்டானா நீ இப்போ கொஞ்சோ இறங்கி எஸ்ட்ரா போனா சொல்லுவாங்க போடுவா எப்டினு தெர்ல
உம்
நி செல்லணும் என்னது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சோ கொஞ்ச நாளைக்கு அன்ந்த வயசு எடுத்து போ போன்னு னுங்க டேய் கூட்டு வரல மூணு எடத்துல போறாங்கள மேடம் பிரியாணியா நைட்டு
அ இங்க ஒண்ணு வேற
அந்த பக்கோம் எங்க போறாங்களான் தெர்ல பசங்க ப
அதுவே இப்ப தாண்டா போட்டாங்க எனக்கு பாத்து இன்னொருத்தவன் இன்னொருத்தன் போடுவான் எனக்கு தெரிஞ்சு இப்ப என் ஐடியா யாரு கூத்துட்டா நீயும் பிளான் பண்ணி குத்துட்டா ஃபோன் தல் வச்சுடுவே அவே மேல எத்தன போய் தல்லு வண்டி அட்டை ஒன்னு வாங்கிட்டு போடுவானங்க
உம் ஆனா டேஸ்டுக்கு ஏத்த மாரித்தான போவாங்க ஆளுங்க என்ன சொல்ற டேஸ்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா உடுவானுங்க
அதுவு கரெக்ட்தா
ஆ அம்ப கேட்ரிங் போனே பாத்தியா அந்த ஜனின் மண்டபத்துல பிரியாணிக்கு போன பத்தி ஆ எப்டி பிரியாணி சூப்பரா செஞ்சாங்கலா பாய்
ஜெனனி
பீசே எல்லாம நாங்க குஸ்கா தின்ட்டு வந்தோமே
எப்படா
தண்ணி இல்லாம பஞ்சமாந்தமே
ஆ ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு ஆமாமா தண்ணி எல்லாரும் சாப்ட்டமே அது இதா நாளா வீட்டுக்கு வந்துதால்ல தண்ணி குச்சே அண்ணிக்லா
மா இப் பாத்துக்கோ
ஒவ்வொருத்தர் ஒரு டேஸ்ட் ல செய்வாங்
ஆமா ஆ வேறமே டிஃப்ரெண்டா செஞ்சுருவா
அது என்னா மசாலா போறா தெரில வீட்ல செஞ்சா அந்த டேஸ்ட் வேற மா
அவுங்க பாயிடா எல்லாமே பாயதாண்ட பாய் மட்டும் தனியா ரெசிப் ல சூப்பர் செய்வாங்கடா
ம் ரெசிபி தனியா வச்சிருந்தாலும் அதே ரெசிபி தானே நம்மளு ஃபாலோ பண்ண போறோ
நம்ம ஏ ஃபாலோ பண்ணோ நம்ம வீட்ல செஞ்ச வரத தா அது டேஸ்ட்
உம் வீட்ல சேஞ்